ஹலோ
சிஸ்டர் கேக்குதா
ஆ சிஸ்டர் கேக்குது கேக்குதுங்ளா
ஆ கேக்குது சிஸ்டர்
என்ன பண்றீங்க நல்லா நல்லாருக்கீங்ளா
நல்லாருக்கே சிஸ்டர் நீங்க நல்லாருக்கீங்ளா
நா நல்லாருக்கே
வீட்ல எல்லாரு ஆ எல்லாரு நல்லாருக்காங்க சிஸ்டர் உங்க வீட்ல
ஆ எல்லாரு நல்லாருக்காங்க
ஓகே சிஸ்டர் ஓகே சிஸ்டர் சாப்ட்டீங்ளா நீங்க
ஆ சாப்ட்டாச்சுங்க நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டாச்சு சிஸ்டர் அதாச்சு உங்கட்ட பேசி டு அதுக்கப்றமா போயிட்டு டீ போட்ணு டீ போடுற டைமே வந்துருச்சுல்ல
ஆமாமா
ஆமா டீ போட்டு குடிச்ட்டு டீலா குடிப்பாங்ளா உங்க பசங்க
எங்க வீட்ல எ பைய எப்பமே காஃபி மட்டு தா குடிப்பா டீயெல்லா குடிக்க மாட்டாங்க
ம்
அவனுக்கு இந்த காஃபி இன்ஸ்டன்ட் காஃபி மட்டுந்தா போட்டு குடுக்கணு நாங்க டீ குடிப்போ அவனுக்கு மட்டு காஃபி எங்களுக்கெல்லா ஒரு ஒரு ஏலக்கா போட்டு ஒரு டீ வச் சோன்னா ம் ஆக்சுவலா நாங்க வந்து ஹில்ஸ்டேஷன்ல இருக்கோ
ஓ ஓகே ஓகே ஓகே ஆமா நா பாத்த உங்க டி பி பாத்தே அப்பவே நெனச்சே ஓகே ஹில்ஸ்டேஷன் போல அப்போ உங்களுக்கு ரொம்பவே நல்லாருக்குல்ல
ஆமா எங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஆறு டம்ளர் ஏழு டம்ளர் டீயே சாப்பாடு மாரி உள்ள போயிரு ஆமா எங்களுக் கு மெயினே இது டீ தா டீ இல்லாம எங்களால இங்க இருக்கவே முடியாது
கண்டிப்பா கண்டிப்பா நல்லாருக்கு ஆனா கிளைமேட் சூப்பராவே இருக்குல்ல எப்பவுமே காத்து சிலு சி டுன் வரு காத்து சிலு சிலுனு வரு ம்
அ நல்ல மழ காலத்திலயு கொஞ்சோ அந்த சிலு சிலுன் நல்லா இருக்கு ரொம்ப மழ அடிச்சா தா இங்க வந்து கஷ்டோ ஒரு எடத்துக்கு போறதுக்கு வர்றதுக்கு கஷ் டோ ஆமா இந்த சீசன் இந்த டைம்ல இந்த இதுக்கு மேல வந்து ஃபுல்லா வே எங்களுக் மழ தா அதனால ரொம்ப மழ குளுரு டிசம்பர் ஜனவரி வரைக்குமே எங்களுக்கு கொஞ்ச கஷ்டோ ஆனா அந்த ஜான்வரியில இருந்து அந்த ஒரு மூணு மாசோ ரொம்ப சூப்பரா இருக்கு கீழ இருக்கறவங்களுக்கு விட எங்களுக்கு இங்க காத்து இதெல்லாமே நல்லா இருக்கு அந்த அளவுக்கு இருக்காது வெயிலே இருந்தாலு ரொம்ப அந்த மாரி தெரியாது
அப்போ நீங்க இந்த தோட்டோ வச்சு பண்றது அந்த மாரி எதுவு பண்றீங்களா
ஆமா நாங்க வந்து விவசாயோ இந்த கேரட்டு அ அந்த மாரி போடுவோ அ கேரட்டு உருளக்கெழங்கு அப்புறோ பூண்டு
ஏன்னா ஹில் ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க மேக்சிமம் வந்துட்டு இந்தவிவசாயம் தா அதிகமா பண்ணுவாங்க
ஆமா விவசாயு அப்புறோ இந்த டீ லீஃப் எடுப் ப்பாங்க ஆமா டீ லீஃப் எடுத் த்து அது டீ டீ இது குடுப்பாங்க அப்புறோ அந்த விவசாயம் பண்றது இது ரெண்டு தா எங்களுக்கு மெயின்னிங்க
ம்
ம் கே கேரட் டு அதெல்லா வந்து பாக்கறதுக்கே நல்லா இருக்கு அழகா வீட்டுக்கு முன்னாடியெ ஆமா ஆமா எல்லாமே எதுவுமே கடையில போய் வாங்கணுங்கறதெல்லா கெடயாது ஆமா வீட்டுக்கு வீட்டுலருந்து அப்டி எட்டி பாக்கற தூரத்திலேயே நாங்க எல்லா தோட்டலா வச்சுருப்போ அங்கே போட்டுட்டு எல்லா வீட்டுக்கு முன்னாடியே வச்சுக்குவோ ஆ எடுத் பாத்துக்கலா அப்புறோ நம்ம பாக்கறதுக்கு நல்லா ஒரு அழகாக இருக்கு ஏரியாலா அப்படியே பச்ச பசேல்லு எப்பவுமே கொஞ்சோ அது நல்லா ஒரு இதா இருக்கு
ஓ ஓகே சிஸ்டர் ஓகே சிஸ்டர் நாங்கல்லா கடயில இங்கதா போய் வாங்கற மாரி இருக்கு இந்த பக்கமு எங்க பக்கமு விவசாயம் நெரய இருக்கு இந்த பக்கல்லா வந்துட் வெயிலு அதிகமா இருக்கு சிஸ்டர் சரியான வெயிலு
நீங்க என்ன விவசாயம் போடுவீங்க
நாங்க எங்க வீட்டுல விவசாயோ எல்லா கெடயாது எங்க வீட்டுல வந்து ட்டு ரெண்டு பேரு வந்து ஹோட்டல்ல ஒர்க் பண்றாங்க இந்த ஏரியால வந்து த்து வெங்காயோ அதிகோ தண்ணிதேவபடாத ஐட்டம் தா இந்த பக்கம் போடுறாங்க வெங்காயோ சோளம் வெயில் அதிகமா இருக்கு வெங்காயம் போடுவாங்க சோளம் போடுவாங்க அப்புறோ இந்த பக்கோ எல்லாருமே வந்துட்டு முருங்க கண்டு வைக்கிறாங்கங்க அத வச்சுட்டு அதுல வர எல்லாத் தி வந்துட்டு காய்கறிக்கு கொடுக்க மாட்றாங்க நாங்களா வந்து அங்கலா வந்து முருங்கமரோ இருந்தா முருங்கக்கா முருங்க கீரைக்கி யூஸ் பண்ணுவோ இங்கே கீரைக்கி எல்லா குடுக்க மாட்றாங்க முருங்க காயாவு குடுக்க மாட்றாங்க அவ்ங்க என்ன பண்றாங்க அந்த வெத வச்சு வளர வச்சிட்டு அந்த முருங்க கா காஞ்சு கீழே விழுகுல்ல அதுல இருக்கு அந்த வெத அந்த வெதய எடுத்து இது பண்றாங்க அதுல நிறைய அது அது வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்கல்ல வெளிநாடுகளுக்கு அப்புறோ அது இருந்து நெறைய என்ணை எடுக் கிராகாங்கள முருங்க எண்ணெல்லா வந்து அதுக்கெலா யூஸ் ஆகுன் சொல்ட்டு அந்த மாரி அது வந்து வில அதிகமா போகு அதனால இங்க காய்க்காக கேள்விப்பட்டதே இல்ல நானே கேள்விப்பட்டதில்ல நா இப்போ வந்து ரெண்டு வர்ஷோ ஆச்சு இந்த பக்கோ எந்த தோட்டத்துல பாத்தாலு இப்ப வீட்ட சுத்தி நாத்து பண்ணதா வச்சுருக்காங்க அ அந்த பக்கோ ஃபுல்ல தோட்டோ இருக்கு எல்லா பக்கமு முருங்க வெறு முருங்கமரமா நிக் க்கு பாத்தா அது தோப்புன்னு சொல்லுவாங்க ஆனா ஒரு முருங்க இது கூட முருங்க கீர கூட குடுக்க மாட்டாங்க சமைக்கிறது போவே முடியாது யாரு அந்த மாரி முருங்க எங்கே பாத் த்தாலு முருங்க மரோ இருக்கு முருங்கக்கீர சாப்ட முடியில நாங்க
ஓ அத எக்ஸ்பர்ட் பண்ணுறாங்க
ஆமா இந்த பக்கலா அதுதா அதிகமா எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க வெங்காயமும் இதுவும் அதிகமாக இருக்கும் அந்த பக்கம்
வெங்காயம்னு இந்த பெரிய வெங்காய சின்ன வெங்காய அது பல்லாரின்னு சொல்லுங்க
இங்க இங்க இருந்துதா வந்துட்டு எல்லா ஊருக்கும் வந்துட்டு அதாவது சென்னை கோயம்பேடு மார்க்கெட் அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் கா காய்கறி காய்கறி சேல் இங்கிருந்துதா போகுது
ஓகே ஓகே ஓகே
காய்கறிக்கும் இங்க ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு இங்க இருந்துதா அந்த எல்லா ஊருக்கும் போகு
ஆனா உங்களுக்கு அப்ப உங்களுக்கு வந்து அந்த வெங்காயம் அதெல்லா வந்து கம்மி ரேட்டு கிடைக்குமா இல்ல
கிடைக்காது கிடைக்காது அது எப்டின்னா கிடைக்கும் எப்டின்னா நம்ம அந்த பெரிய மார்க்கெட்டுக்கு போனும் ஒரு கிலோ ரெண்டு கிலோ யாருமே வாங்க முடியாது ஃபுல்லா அந்த ஏழ ஏழ விட்டு பண்றாங்கல்ல அந்த மாதிரி தா பத்து கிலோ வாங்குறதா இருந்தா கண்டிப்பா ரேட் ரொம்ப கம்மியா வாங்கலா. நம்ம பத்து கிலோ வாங்கி எங்கெங்க போட்டு வைக்க பத்து கிலோ வாங்கி நம்ம எங்க எங்க போட்டு வைக்கிறது ஆனா வெங்காய கெட்டு போற ஐட்டம் கிடையாது இருந்தாலு நம்ம அத பத்தி பத்து கிலோவ எல்லா வாங்குறதுல்ல அப்போ வேண்றாலளோ நம் போய் வாங்கிக்கிறது கடையில
அ நாங்க இப்ப கீழே இருந்தூ வந்தோம்னா அங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி வெங்கயம் மூணு கிலோ நூறு ரூவா அஞ்சு கிலோ ரூபா அந்த மாதிரி விற்பாங்க அப்ப எங்க ஊர்ல வரும் போது இந்த வெங்காயம் கொஞ்ச ரேட் ஜாஸ்தியா தா வரும் அதனால நாங்க என்ன என்ன பண்ணுவோன்னா ஒரு அஞ்சி கிலோ ஆறு கிலோ வாங்கிட்டு வந்து போட்டுருவோ அதுக்கு கெட்டு போகதுல்ல அப்டியே இருக்கும் அப்டின்ட்டு வாங்கிட்டு வந்துருவோ ம்
ம் ம்
போ எல்லாரும் கேரட்டு பீன்ஸ் நாங்க எங்க எப்போ அந்த ரிலேஷன் வீட்டு எங்க பிளைன்ஸ்ல எங்க போனாலு நாங்க இதெல்லா தூக்கிட்டு போவோ ஏன்னா அவங்களுக்கு இதெல்லா கிடைக்காது ஃரெஷ்ஷா கிடைக்காது
கண்டிப்பா ஃரெஷ் கிடைக்காதுல அது பாக்கயில நாள நெறையா ரீல்ஸ் எல்லா பாக்குற நெறைய வீடியோஸ் நியூஸ்ல எல்லா போடுறாங்கள இந்த மாதிரி நெறைய சாகுபடியாச்சு அப்டினுல்லா போடுறாங்கல்ல அந்த ஹில்ஸ் டேஷன்ல எல்லா போட இல்ல எனக்குல்லா வந்துட்டுப்ப கேரட்லா அந்து கொத்தோட கொத்தோட பாக்குறப்ப அவ்ளோ சூப்பரா இருக்கும் நம்ம இங்க கட் பண்ணி வக்கிறாங்க அந்த கொத்தோட அவங்க அலசுவாங்கல்லா அந்த தண்ணியில அதெல்லா பாக்க ரொம்ப அழகா இருக்கும்
ஆமா அது நெறைய இங்க முன்னாடியே எல்லாமே பண்ணுவாங்க கேரட்டு இது அப்பற மெயின் வந்து எங்களுக்கு இங்க வரிக்கி பிஸ்கெட்டு் அதெல்லாமே இங்க ஸ்பெஷல் டீ தூள்ளு சாக்லேட் அந்த மாதிரி அதெல்லா நெறைய எங்க ஊருள்ள வந்து அதுதா ரொம்ப ஸ்பெஷல்
நாங்க கம்மியா கிடைக்குங்க
ஆமா டீ தூள் வந்து எங்க எங்க ஊர்லயு ஒரு ஃபேக்ட்ரி இருக்கு அ அது அங்கங்க ஃபேக்டரி இருக்கு நாங்க எல்லா பறிச்ச அங்க போட்டோம்னா அங்கயே அவங்க அரச்சி அத டீ தூள் பண்ணுவாங்க ம் டீத்தூள் கூட எங்களுக்கு எங்க பக்கத்து பக்கத்ல ஃபேக்டரில இருந்து ஃபிரெஷா கிடைச்சிரும் ஆ அதனால இதுக்கெல்லா ஒன்னும் பிரச்சன இல்ல
ஓகே சிஸ்டர் ஓகே சிஸ்டர் பரவால்ல அங்கயு இவ்ளோ எல்லா இடமும் எல்லாமே பண்றாங்க ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொன்னு பண்றாங்க இப்ப நா சொல்ற மாதிரி இந்த பக்கம் கோ அந்த வெங்காயோ இதெல்லா பண்றாங்கல்ல நாங்க இருந்த எங்ளோட சொந்த ஊர் பக்கோ வந்து நெல்லுதா அதிகமா நெல்லு, கரும்பு நெல்லு கர்ம்பு அது பக்கோ வந்துட்டு செம்மண் பகுதி சோ அந்த பக்கோ வந்துட்டு மத்த செடியெல்லா வெக்க மாட்டாங்க நெல்லு, கரும்பு காய்கறிகள் போடுவாங்க ஒவ்வொரு த்தவ்ங்க கத்திரிக்கா, வெண்டிக்கா அது போடுவாங்க மத்தபடி அ திகமா சாகுபடி ஆகும்னா அந்த பக்கோ வந்து அரிசிதா அதிகமா சாகுபடி ஆவு
ஓகே ஓகே
ம் அதா ஒவ்வொரு பக்
அது வந்து ஒவ்வொர் ஆமா அவங்களுடைய நெலத்துக்கு என்ன வெளையுமோ அதுக்கேத்த மாரி அ பண்ணீட் போயிருவாங்க
ஆமா
ம் அதா நாங்க இங்கயு நெறைய இப்போ அ மழ அடிச்சுதுனா எல்லாமே வீணா போய்ரு ரொம்போ அது பெரிய மழல்லா வந்துச்சுன்னா அந்த போட்டது அத்தனையுமே எங்களுக்கு வேஸ்ட் ஆய்ரு அதுனால அந்த ஆறு மாச அந்த டைம பாத்து மழைய பாத்து வெயில பாத்துதா ஒவ்வொன்னா போடுவாங்க சொன்ன மாரி ஒரு ஒரு சமயோ அது தூக்கி விடும்போது நல்ல ஒரு லாபோ கெடைக்கு இல்லனா மொத்தமா லாஸ் ஆகறதுக்கு நெறைய வாய்ப்பிருக்கு
வாய்ப்பிருக்கு ஓகே சிஸ்டர் ஓகே சிஸ்டர் அது ஆனா கஷ்டந்தா அதா விவசாயம் பண்றது கஷ்டந்தா இப்போ நாங்க வந்துட்டு கொழந்தைங்களா இர்க்கைல எங்க வீட்ல எங்க அம்மா வீட்ல விவசாயந்தா நெல்லு தா அங்க நெல்லு தா சாகுபடி அப்போ நாங்க வந்து வயலுக் கூட்டு போவாங்க வருசையா தென்ன மரோ இருக்கு வரப்புல வரப்புல ஓட்றது தண்ணி போட்டு உடுவாங்க பம்பு செட்ல அதுல குளிக்கிறது இதுக்காகவே சண்டே ஆச்சு னா எப்படா வயலுக்கு போவோன் போவோ என்ன பண்ணுவோ அப்போ எல்லாரு வீட்லி இப்பதா வந்து சண்டேனா வந்து சிக்கன், மட்டன் இப்பிடி சமைக்கணு அப்டின்றோ அப்ப நாங்க என்ன பண்ணுவோ மொத நாள் கஞ்சி ஊத்தி வெக்க சொல்லிருவோ அம்மாவ சாதோ நெறையா வடிச்சி கஞ்சி ஊத்தி வெக்க சொல்லிருவோ அடுத்த நாள் காலைல தூக்கு சட்டில கட்டிக்கிறது கட்டீட்டு கெளம்பிருவோ காலைல்லா சாப்புட மாட்டோ கெளம்பிருவோ பொடி நடையா நடந்து போறது போய்ட்டு நல்லா குளிச்சு ஆட்டம் போட்டு வரப்புல அந்த அ அதே மாரி அங்க களையெடு க்கணுமோ என்ன வேலையோ அதையு பாத்துட்டு நல்லா குளிப்போ குளிச்சி ட்டு அந்த எடத்துல ஒக்காந்து நம்ம சாப்ட்டோனா எவ்ளோ சாப்புட்றோனே தெரியாது சிஸ் டர் கஞ்சியா இருந்தாலு நல்லா அவ்ளோ ஒரு டேஸ்ட்டா இருக்கு
ஆமா எங்களுக்கு வந்து இப்ப நீங்க எங்க ஊரு சொல்ற மாரி எனக்கு வந்து நீங்க சொல்ற மாரி வயலு இந்த வாய்க்கா வரப்பு அதெல்லா பாக்கணுன் எங்களுக்கு ரொம்ப ஆச ஓ அந்த இந்த இந்த மாரி டி வி ல நீங்க சொன்ன மாரி அதெல்லா காட் டும்போது இந்த எடோலா எங்க இருக்குமோ இந்த பம்புசெட்டு இதெல்லா எப்பிடி இருக்குமோ அப்போல்லா நாங்க அப்புடி யோசிப்போ
அப்பிடி யோசிப்பீங்க நீங்க அதுதா ஓ இப்ப நாங்க வந்து ஹில்ஸ் ஸ்டே ஷன் எப்டி இருப்பாங்க அவுங்க பக்கத்துல நாலா யோசிப்பே மலைனா மலைல வீடுருக்கு எப்பிடி சரிவுலா ஏற் படாத மலைல வீடு இர்ந்தா எப்பிடி இருப்பாங்க பைக் எப்பிடி ஏத்துவாங்க பண்ணுவாங்க இதெல்லா யோசிப்பே நா
அ நா காலேஜ் படிக்கும்போது எ ஃப்ரெண்ட்ஸ் கேப்பாங்க நீங்க மல மேல இருக்கீங்கல்ல துணி எல்லா காய போட்டா அது கீழ வந்து விழுந்துறா தா அப்டிம்பாங்க அப்போ அவுங்களுக்கெல்லா தெரியாத் அவுங்க வந்து பாருங்க துணியெல்லா எப்பிடி விழுகுதுனு அப்டின் நாங் கிண்டல் பண்ணிகிட்ருப்போ ஆனா தெரியாத எடத்துல அவுங்களுக்கு கொஞ்சோ
அ நம்மளோட கற்பனை அப்டித்தானே இருக்கு நானே யோசிப்பே மலைனா அப்டி ஏறி ஏறி போனு அப்பய அப் அவுங்க எப்டி பைக்லா கொண்டு போவாங்க வண்டில எப்டி கொண்டு போவாங்க நடந்து போறதே சரிக்கிறாங்த இப்பெல்லா நா யோசிச்சிருக்கே
வாங்க வாங்க ஒரு நாள் கண்டிப்பா எங்க ஊருக்கெல்லா வாங்க
கண்டிப்பா வரோ சிஸ்டர் வர்றோ சொல்லிட்டீங்கல்ல வர்றோ நீங்க வாங்க அதா நீங்களு வந்து எங்க ஊர்ல என்னெல்லா இருக்குனு பாத்துட்டுபோங்க
கண்டிப்பா கண்டிப்பா வரோ
ம்
ஏதாது பங்க்ஷன் வரும்போது கூப்புடுங்க வந்
கண்டிப்பா திருவிழால்லா இங்க சித்திர திருவிழால்லா ரொம்ப ஃபேமஸா இருக்கு எங்க பக்கோல்லா அந்த ஆ அழகர் சித்திர திருவிழா ஃபேமஸா இருக்கு அதுக்கு வாங்க ஆ வைகாசி விசாக திருவிழா எங்க ஊர்ல ஃபேமஸு இப்பதா முடிஞ்சி சி கரெக்டா முடிஞ்சிச்சி முடிஞ்சதுக்கு அப்றோ பேசுற மாரி இருக்கு உங்ககிட்ட நானே போகல சொந்த ஊருக்கு நானே போக முடில
ஓகே சேரி அந்த மாரி இருக்கு போது கூப்புடுங்க பாக்கலா சேரி
சேரி சிஸ்டர்ஸ் பாருங்க நம்ம அப்றோ பேசுவோ ஆ ஓகே சிஸ்டர் உங்களோட பேசுனதுல ரொம்ப சந்தோஷோ
ஓகே ஓகே பாய் பாய்
பாய் சிஸ்டர்